ஆ
என்னடி பண்ற
என்ன பண்ற நல்லாருக்கியா
ஆ நல்லாருக்க நீ எப்டி இருக்க
ஆ நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டே பாப்பா எப்டி இருக்கா நல்லாருக்காளா அண்ணா எப்டி இருக்காங்க
ஆ நல்லாருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு இவ்ளோ நேர தூங்காம என்ன பண்ணிட்ருக்க
இந்தா இனிமே தாண்டி தூங்கணு
சேரி சேரி சேரி ஆ சாப்ட்டே அம்மா என்ன தோச ஊத்தி முட்ட ஆஃபாய்லு தக்காளிச் சட்னி ம்
சேரி சேரி பாப்பா
பாப்பா தோச ஒன்னு சாப்ட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு
சேரிடி சேரிடி
ம் அம்மா என்ன ஃபோன் அடிச்சாங்களா
ஆ அம்மா காலையிலதா கூப்ட்டாங்க நீ பேசினியா அம்மாட்ட
ஆ பேசுனே காலையில தா பேசுனே சித்தப்பாக்குதா ஆ இருக்காங்க சித்தப்பா எறந்தது ஒனக்கு தெரியுமா
ஆமா
ஆ வந்தாங்க ஆ வந்துட்டு போனாங்க இப்பதா வந்தாங்க ஒரு ஒரு வ பத்து நாள் இருக்கும்
அதுதா நா ஸ்டேட்டஸ் பாத்துருந்த அப்டியா
தெரியாதுல் நயனி பொறந்த நாள் வந்துச்சுல அப்ப வர முடியல சேரின்ட்டு சித்தப்பா அப்பதா எறந்துட்டாரு சின்னாக சித்தப்பா ஒனக்கு தெரியுமில
தெரி ஆ தெரியு தெரியு
ஆ எறந்துட்டார்ல அதனால அதுக்கு போயிருந்த அததா ஆ அறந்தாங்கி போயிருந்தே அப்புறம் அந்த நேரத்துல நைனிக்கு பொறந்த நாளு அதனால வர முடியல அம்மானால
சேரின்ட்டு இப்ப வந்துச்சு
நீ போயிருந்தியா அறந்தாங்கிக்கு
ஆ போயிருந்தே நம்ம வீட்டுக்கு மணி ஒன்னு சொல்லல
சொல்லலையா பேசிச்சா
ஆஹ பேசல நைனி நைனியோட வெளான்டுச்சு நைனிய வந்து தூக்குணுச்சா என்னனு தெர்ல நைனியோட வெளாண்டுச்சு என்ட்டெல்லா பேசல சிரிச்சிச்சு என்னைய பாத்து அவ்ளதா
பார்ரா ம் அவ்வளோ
ம் சிரிச்சுட்டு திரும்பிக்கிச்சி நா டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சாஅதுவு சிரிச்சு டக்குன்னு திரும்பிருச்சு
சேரி விடு அப்டியே மனசு மாறிரு
ஆமா
ம் ஏன்னா பேசவு பேசாது உன்னைய வந்தாலே திட்டு இவ்வள தூரோ மாறிருக்குல்ல அதுதா இவ்வள தூரோ மாறிருக்கு பெருசு
ம் நா அவன நனச்சுக்கற திலானாக்கு தா ஆள இருவத்தெட்டு வயசு ஆய்டுச்சு அதான்ப்பா என்னன்னு எல்லாரு கேட்டதுக் சொல்லுது அதே மாரி படிச்சிருக்கணுமா அதே மாரி வேலை பாக்கணுமா இது பா இது பாதி வேல வச்சு னா அவரு பாதி வேல பாக்கனுமா வீட்டு வேல
ஏ திலகானா திலகா இந்த திவ்ய பிரபா அதுகதானே
அ எங்க அக்கா பேரு திலகா தான வ
ஓ ஓ ஆ ஆ தெரிது தெரிது தெரியது நா அதுகெல்லா நெனச்சுக்ட்டு இருந்த
நீ நம்ம கூட படிச்ச திலகா சொல்லிகிட்டுருக்கியா அதுக்கு வந்துட்டு பேசி முடிச்சிருக்காவ எப்ப கல்யாணன் தெர்ல அக ரெண்டு பேருக்குமே ஆகல
பாண்டி மீனாக்கு தா கல்யாணோ ஆச்சோடி
ஆ பாண்டிமீனாவுக்கு கல்யாணோ ஆயி இப்ப நாலு வருஷோ ஆகப்போது நா வந்துட்டு எனக் கல்யாண ஆக மேரேயிச்சு அ
ஏ நம் அதுக்கெல்லா எப்பவோ கல்யாணோ ஆய்டுச்சு டி பாண்டி மீனாக்கெல்லா அதுக்கு அந்த இன்னு இருக்குமே நிவேதா
ம் ம் நிவேதாக்குந்தே பாண்டிமீனாக்கு முன்னாடி ஆய்டுச்சு நிவேதாக்கு
அப்புறோ இந்த பானுபிரியா
அ அ அதெல்லா என்னனே தெர்ல அதெல்லா பாத்தே ரொம்ப நாளாச்சு அங்க இருக்கேலே நா பாத்து நாலஞ்சு வருஷோ இருக்கு ப ஸ்கூல் படிக்கையில பாத்ததே அந்த பிள்ளையல்லா
அதேதா அப்புறம்னா இதெல்லா பாக்குறதே இல்ல கண்லே சிக்க மாட்டீங்குதுக
அ அ
நம்ம எங்க அங்கிட்டு வரோ
ம்
ம்
நீ ஊருக்கெல்லா போறதில்ல நீ உனக்கு வேல காலேஜ் அதுவே கரெக்டா இருக்கு
அதுதா என்ன பண்ற
ம்
இப்ப நா வந்தேன்டி தாத்தா எறந்து போய்ட்டாவ அனால வந்த நட சைக்கிள் கட வச்சிருந்தாருல்ல சின்ன தாத்தா
அ அ ஆமா
அவரு எறந்து போய்ட்டாரு
அய்ய எனக்கு தெரியாதே
அதுக்கு வந்த நா இங்க வந்து ஞாயிற்று கெழம தா இங்க நா ஊருக்கே வந்த ஒரு வாரோ இங்கதா இருந்தே
சேரி சேரி சேரி சேரி சேரி இப்ப வந்து பத்து நாள் இருக்குமா இல்ல இப்பதானா
எறந்து வந்து ஒரு பத்து நாள் இருக்குண்டி
நீ வந்து
நா என்னன்னா எறந்ததுக்கு வரல எனக்கு இங்க லீவ் கெடைக்கல
யஸ் யஸ்
அதனால இப்ப சாமி கும்பிட போயிருந்தோ என்னமோ ஒரு ஊரு திருச்சிக்கிட்ட இந்த பெருமாள் கோவில் ஒன்னு இருக்கும்ல ஸ்ரீரங்கமா ஸ்ரீரங்கோ அங்க போயிருந்தோ எல்லாரு குடும்பத் தோட ஆ
ம் ம் இது காரியோ பண்ணிட்டாகளா இல்லயா
காரி அதெல்லா பண்ணியாச் சுடி அதெல்லா பண்ணியாச்சு ஏனா கோ ட்டபா ஒண்ணு முடியாமருக்கு ஐந்து வருடமா முடியாமருக்கு
அ ஆ இது இந்த அவ்வா நல்லாரு க்காகள்ல எங்க வீட்டுக்கு ஏத்த மாரி அவ்வா
அவுக நல்லாதாருக்காக அமுதாவா அம்மாதானே அதெல்லா இல்ல ஜோ என்னாச்சுனா ஆ இப்ப தாத்தாக் சாமி கும்ட வந்திருந்தாங்க அந்த அவ்வா எல்லாருமே வந்திருந்தாங்க
ஆ
சேர்ல உக்கார்றேன் சொல்லி வழுக்கிட்டு போய் கீழ விழுந்து
என்ன சொல்ற ஆ
ஆமா எங்ளுக்லா சிரிப்பு நம்ம இந்த சைடு உக்காந்து எப்யுபோல சிரிச்சிட்டு உக்காந்திருந்துட்டோ
சிரிச்சியாக்கு காவோ இல்லயா
ஆனா செம்ம அடி அவுங்களுக்கு
ஆனா எதா நாங்க நாங்க அந்த அ நேத்து அம்மாச்சி வீட்ல ஏ அம் இல்ல அது விழுந்தது சந்தோஷந்தா அம்மாச்சி வீட்ல பூ கட்டிக்கிட்ருப்போம்பா நாங்க எதாச்சு ஒன்னு வந்து சொல்லிக்கிட்டேருக்கு
அது‌தா எனக்கு
ஏ
நய்யி நய்யின்னுவாக
அ ஆ எதாவ்து சொல்லிக்கிட்டேருக்கு வாங்கி வாங்கியு தொலயாது அப்டி ஒரு பூவ வாங்னுச்சுன்னா எங்கள்காச்சு ஒரு பிசினஸ் மாரி ஆகு அதுவு வாங்க மாட்டேங்கிது
நல்லா ஆனா கொற சொல்லுவாக
அ ஆ கொற மட்டு நல்லா சொல்லிட்தா திரியு அவ்வாவுக்கு அவுக மகளுக்கு ஆகவே ஆகாது சும்மா இருமா சும்மா இருமான் சண்ட போட்டுட்ருக்குங்க
அம் ஆமா ரெண்டு பேருக்குமே அப்டிதா இன்னமு அப்டிதா சும்மா அய்யோ என்ன வன்
அவுக மயே ஊர்லந்தாரே இப்ப வர்லயா இன்னு தினேஷண்னே
இன்னு வல்லன் நெனைக்கிறே இப்ப எடைல அந்தண்ணா வல்ல
ஒரு பையே மட்டுந்தானே
ஆமா
அதா நா வர ட நா வர டயத்துல ஒரு மூனு மாசோ ஆ இங்கியா இருக்காங்க
எங்க
யார் சொல்றா கோபி அம்மான்ட்டு எனக்கு புரியல
தினேஷ் அண்ணா மட்டு கெடயாது அவுகளுக்கு கோபி அம்மா பிரியா சித் தி இருக்காகள அவுக அப்றோ சத்தியா சித்தி
அது தெரியு தெரியு தெரியு தெரியு அதெல்லா தெரியு எனக்கு அவுங்க கட்டி குடுத்தாச்சுல்ல
அவுகல்லா கட்டி குடுத்தே
அப்றோ என்ன இல்ல அந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு பையே தானே அது வந்துட்டு நா வந்து நா எனக்கு கசு ஒரு பொண்ணா நா கல்யாண ஆனா புதுசுல அப்பதா அந்த ஸ்டார்ட்டிங்ல அப்ப இருந்திங்கள ஸ்டார்டிங்லதா இப்ப அதா அந்த புள்ள பொறந்துந்துச்சு ஒரு மூணு மாசோ கை கொழந்தருக்கு இப்ப நா நா இத கல்யாணோ ஆகல எனக்கு
ம் ம்
அப்ப நா பாக்கவேல்ல பாக்கலாம்னு நனைச்சே பாக்கவே இல்ல
ஒஹா
ம் அஹா எங்க அம்மா தா சொல்ச்சி ஆள் சூப்பரா இருக்கார்னு அப்டிலா சொல்ச்சி என்னைய பிரசனயே இல்ல செரி செரினு எந்த வேல இல்ல வீட் டுக்குள்ளே தானருக்கே
ஆமா வீட்டுக்குள்ளதா வேல
ஆ ஏ சி இருக்கு வச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறே அப்பவே தெர்ல என்னன்னு சரி
இருக்குதா
அ அப்பவே இது ஏ சி வச்சிருகாங்ணு சொன்னாங்க அமுதாக்கா
ஓ ஓ
ம் அப்ப ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி
வா செர் செரி
நாங்க ஒண்ணு சொல்ல பேசாம நாங்களே எப்படா அத முடிப்போ அந்த ஆட்ர ஆட்ர முடிச்சி வுடுவோ அப்டீனுதான இருப்போ டக்கு டக்குனு துப்பு வந்துகிட்டே இருக்கும்ல வேகமா கட்டி குடுகணும்ல அதனால நாங்க அதலா கண்டுக்க மாட்டோ
இப்ப நீ இருக்கிற எடத்லே கட்சிட்டிருக்கியா
இல்ல இல்ல நா இருக்கிற எடத்துலல்லா குடுக்க மாட்டாங்க இல்ல நா இப்ப தையல் மிசின் இருக்குல தச்சிட்டிருக்கு
ஓ தச்சிட்ருக்கியா
எனக்கு மட்டு தச்சு
மொகர என்னென்ன தப்ப
உங்க அண்ணணுகலா நா தா தச்சி குடுத்ருக்கே
என்னது அங்கங்க பிஞ்ஞிருக்கு அத வேற தச்சி கு
ஏ பிஞ்ஞ ம் நீ அப்பட்லா இல்லஜ எப்டி சொல்றது புடிச்சி அடிகிறது அந்த இதெல்லா வந்துட்டு அவங்களுக்கு டைட்டா போடுவாங்க புடிச்சு அடிக்றது அந்த மாரி இந்த பாப்பா வச் சுக்கிட்டு என்ன பண்ண முடியு சொல்லு லாஸ்டா கூப்புட்றாங்க ஒரு ஆறு மாஸ்த் ஓ போய் பால்வாடில விட்டுட்டு வந்தேனா தையல் க்ளாஸ்கு போய்ர்வே
பாப்பாகெத்தன வருஷோ ஆச்சி ஒரு வயசு ஆய்ர்சி
ஆ ஒரு வய்சு ஒரு மாசோ ஆய்ர்ச்சி ஒரு ஆறு மாசோ ஆச்சினா ஒன்ற வயசுல சேத்ருவாங்கல்ல இப்போதைக்கு கொஞ்சோ கொஞ்சோ போய் போய் வுட்டுட்டு வருவே இப்ப ஒரு ரெண்டு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ விட்டுடு வருவே அங்கேயிர்ந்து அங்கேயிருந்து கையோட கூட்டிட்டு வந்ருவே
இருந்துகிறாளா அழுகாம
நானு பக்கதுல இருக்கனேன்னா
இல்லல்ல நீ கொஞ்சோ இப்டி தனியா வந்து இருக்க வேண்டியதானே ஒரு பத்து நிம்ஷோ அழுகுறாலானு பாக்க
அது வெளாண்டுட்டிருக்குது சரி ஆஹா அது தாய்ட்டல்லாம போட்ருக்கு எ நக இருக்குல அதனால தனியா விட்டுட்டு இருக்க முடியாது அதனால கையோட பாத்துகிட்டே இருந்துக்குறது ஒரு ரெண்டு வயசு வரயு போய் பக்கத்துல இருந்துகு
ம்
ம் இப்புடிதா
நீ எதாவது இப்டியே ட்ரை பண்ண வேண்டியதான டி
என்னாது
பக்கத்துல கிளாஸ் எது கிளாஸு
அதுக்கு தான்டி அந்த பிள்ள விட்டுட்டு இருக்க மாட்டுது இப்ப கொண்டு பழகிட்டேன்னா ஒரு நாலு மாச பழகிட்டேன்னா அப்ப நா க இதுக்கு போயிருவ தையல் க்ளாஸ் கேட்டே இங்க
எவளோ நேரோ ஆகப்போது கிளாஸ் போனியன்னா ஒரு ரெண்டு மண் நேர மூணு மண் நேர தா ஆகு
மூணு மண் நேர ரெண்டு மண் நேர ஆகு பக்கதுல இல்ல அது
ம்
கொஞ்ச தொலை பஸ் ஏரிப்போ
ஓ ஓ
அந்த பக்கத்துல கேட்ருக்கே அவுங்க எப்பவேனாலு வர சொல்லிட்டாங்க
ம்
இருந்தாலு நம்ம அப்ப அந்தபுள்ள வந்துட்டு நம்மள விட்டு பிரி்ஞ்சிர்சுனா போலா பால்குடி எல்லாமே ஃபீடிங் எல்லா மறந்துச்சினா போயிட்லா எதுவ்மே மறக்காம இருக்குல்ல
ஓ ஓ
அ கொஞ்சோ செரம தானே அது என்ன விட்டுட்டு யார்ட்டயு போகவே மாட்டுது
யார்ட்டயு போமாட்டாலா
இஹு அவ அப்பாட்டயே ஒழுங்கா போமாட்டேங்குது வைத்துலேருக்கு எங்க அம்மாட்டயா
ம்
ஆ எங்க அம்மா எப்பயாச்சு தானே வருது அதுகிட்ட எப்டி இருக்கு
பக்கத்துல புள்ள எல்லா இல்லயாடி சின்ன புள்ளைங்கங்க
ஒரு வயசான கெளவி ஒண்ணு இருக்கு அவ கூட எனக்கு
புள்ள இல்ல
ஆஹ அது அந்த சைடு இருக்குஹ அ எங்க மச்சா வீடு இருக்குல அந்த சைடு இருக்குது
தூக்கி வச்ச மாரி இருந்துச்சுன்னா ஒனக்கு கொஞ்ச இதா இருக்கு புள்ளயு பழகிரு
நெக்ஸ்டு ப்ளானிங் பண்ணி முடிச்சு உட்ருவோ
என்னது
நெஸ்ட் ஏ அந்த புள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டு முடிச்சு உட்டுற வேண்டியதா ஏ அது வந்துட்டு அங்கே போக முடியாதுல அந்த பிள்ளைங்கள விடவே மாட்டறா மச்சா பொண்டாட்டி விட்டா இங்க வெளையாடு நல்லா வெளையாடுது நைனி விட்டாதானே வெளையாடு அவ ஒரு அவளுக்குள்ளையே வச்சுக்குறா அந்த பிள்ளையல
அ அ சேரி நீ ஃப்ரீயா இருக்கும்போது புள்ளய பார்க்கு அந்த மாரி எங்கயாது கூட்டி பெயிட்டு வா
நா நானு அந்த பிள்ளயோட வெளையாண்டுகுட்ருப்பெ தெரியமா நைனியோட வெளையாட்டு ஜாமா வச்சி
நீயுமா எதாவது புள்ளைக்கு எதாவது கொஞ்சோ இந்த புக்கெலா வைக்கலாடி இந்த ஏபிசிடி புக்கு அது மாரிலா கலர்ஸு நம்பர்